நல்லாருக்கீங்ளா
நல்லாக்கங்க நீங் நல்லாக்றிங்ளாங்
ஆ நல்லா இருக்றங்க பசங்கல்லா ஸ்கூலுக் போயிட்டாங்ளா என்னப் பண்ணிட்ருக்குறாங்கொ
கூ ஸ்கூலுக் போய்ட்டு வன்ட்டு டியூஷனுக் போயிட்டாங்க உங் வீட்லிங்
எங்க வீட்லியும் எல்லா உக்காந்த்ட்டு இப்ப வீட்டுப்பாடம் எழுதிட்ருக்குறாங்கோ
சேரிங்கொ
அப்பறங்க நைட்டுக்கு சாப்பர்றக்குலா என்ன செய்றீங்க
நைட்டுக்கு இந்த துரித உணவுகளுன் சொல்றாங்கள்ங்க அதை வாங்கி சாப்புட்லாமான் கேட்டாங்கெ நா வீட்லயே செஞ்சிக்லா வேண்டா அப்டின் சொன்னங்க அது நெறையா தீமைகளும் இக்குதுங்க நம்மைகளும் இக்குதுங்க இத சொன்னா எங்க புரிஞ்சிக்கிறாங்க இந்த தலைமுறையினருங்க
அது கரெக்ட்டு தானுங்க பாத்தீங்னா அப்பல்லா வந்து நெறைய பயிர் வகைகள் சேத்துவாங்க நெல்லு கம்பு கோதும இந்த மேரி சிறுதானிய வகைகள் வந்து நெறைய சேத்துவாங்க இப்பல்லா பாத்துட்டீங்கன்னா எல்லா இந்த அங் சொன்ன மாரி துரித உணவு அதிகமா சேத்தர்றாங்க அதுனால என்ன ஆகுதுன்னா ஒடம்புக்கு ரொம்ப ஆ கெடுதலாயிருதுங்க அப்பறோ உங்களுக்கு என்ன வாய்க்கு ருசிக்காக சாப்புர்றாங்களே ஒழிய சத்துக்காக எதுமே சாப்பர்றதில்ல அப்ப இருக்கறவங்கல்லா ரொம்ப காலோ வாழ்ந்தாங்க ரொம்ப காலோ வாழ்ந்தாங்க அப்டின்னா அவ்ங்க சாப்ட்ட சாப்பாட்டினுடைய அந்த சத்துக்கள் வந்து அதிகமா இருந்ததுங்க ஆனா இப்ப இருக்குற கொழந்தைங்க வந்து எது குடுத்தாலு சாப்புட மாட்டேன் சொல்றது ரொம்ப புடிவாதம் பன் றது அதுனால நெறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க செரி அதுகளுக்கு புடிச்ச மாரி இந்த ஃபாஸ்ட்டு புட்ட ஏதோன்னு வாங்கி குடுத்தர்றாங்க அதுதா வந்து ஒழ கொழந்தைகளோடைய ஒடம்ப நாமளே கெடுக்குற மாரி ஆயிருது இல்லைங்ளா
ஆமாங்க அத்ல என்னன் தீமைன் பாத்தீங்ன்னா ஆ வைட்டமின் இல்ல நார்சத்து இல்ல அதிகப்படியான கலோரினு உப்புமே கோழுப்புந்தா நெறைய இருக்குதுங்கோ என்ன சொல்றீங்கொ
ஆமாங் கண்டிப்பாங்க பாத்தம்னா அப்பல்லா வந்து இந்த பயிர் வகைகளவே வந்து முன்னத்த நாள் தண்ணில போட்டு ஊற வெச்சு ஆ நெறைய வந்து என்ன பண்ணுவாங்க மறுச் நாள் காலைல வரைக்கு ஊற வச்சு அது மொள கட்றதுன் சொல்லுவாங்க மேரி அந்த மொளச்சு வர்ற நேரத்துல அந்த பயிர்கள வந்து பச்சையா சாப்பர்றது இல்லைன்னா அவிச்சு சாப்பர்றது இந்த மாரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிர் வகைகளினுடைய சத்துக்கள் வந்து நல்லா அதாவது நெ றையா வகையான பயிர்கள் இருக்குதுங்க அந்த மாரில்லா தினமு சொல்றாங்க பாத்தா என்னங்குறாங்கன்னா ஆ காலைல வந்து கொழந்தைகளுக்காகட்டு பெரியவங்களாகட்டு நல்ல இந்த மாவுச்சத்து இருக்குற பொருட்கள் சாப்புடுங்க அந்த மாரி எல்லா நெறைய சொல்றாங்க பாத்தோம்னா அவ்ங்களுக்கு காலைல பயிர் வகைகள் வந்து நெறைய குடுக்க சொல்றாங்க குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொழந்தைகளுக்குண்டான சத்துக்கள் கெடைக்கிது அதாவ்து ஆ இப்ப இருக்குற சாப்பாட்டு வ கைல்லா ஒரு சத்துமே கெடையாதுங்க ஆனா அதத்தா விரும்பி எல்லாருமே சாப்பர்றாங்க அதுனால கொழந்தைங்க என்ன பண்றாங்க அப்டின்னா சொல்லுங்க
அ ஏ ஜா சாப்புர்றாங்னா இந்த நகரத்குள்ள இக்கிறவைய்ங்ளுக்கு வந்து சமைப்பாக்கான நேர கம்மியாருக்குதுங்கோ அத்னால சி சீக்கிரொ சமச்சுக்கிறாங்கோ ஆனா இங்க வந்து த நேரோ மிச்சப்படுத்துது அதே மாரில மக்கள் கூர்லந்து நறைய வந்து சீக்கிரனா கெடைக்கிது யா பயணம் செய்யம் போரு வந்து சீக்கிரமா வாங்குங்குறங்கங்காட்டிக்கி வாங்கிக்கிறாங்கோ இது வந்து மலிவா சீப்பா கெடைக்குதுங்க நெறைய நீங் சொன்ன மாரி இயற்கை அந்த பால்ஸ் மாரி சாப்ணுன்னா கொஞ்சோ அதிகமா செலவாங்க இப்ப வந்து வந்து இங்க வந்து ரொம்போ மலிவவான விலையில கெடைக்கிது அத்னால சாப்புர்றாங்க இதெல்லா சாப்ட்டா என்னென்ன நோய் எல்லா வரு தெரியுங்ளா ம் ஆ உ ஆ உடல் பருமன் வருது நீரிழிவு நோய் வருது இது இதே இங்குக்கு இந்த டைம்ல எங்க புரிஞ்சி க்கிறாங்
அது மட்டு இல்லைங்க நெறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா வீட்ல செஞ்சு குடுக்றாங்க இப்பல்லா வந்து நெறைய எல்லா வேலைக் போறாங்க வேலைக் போறாங்க அப்டின்னா வந்து வேட்ல செய்யறதுக்கு சங்கடப்பட்டுக்குட்டு கடையில வாங்கிட்டு வந்துர்லா அப்டின் சொல்லி வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து ஆ அது சத்துக்கள் இருக்குதா இல்லையாங்கறதெல்லா இல்ல வாய்க்கு ருசிக்காக சாப்புர்ற மாரி ஆயிர்ச்சுங்க இப்பத்த உணவுகள்லா வாய்ன்ட்டு வந்து குடுக்குறாங்க அந்த கொழந்தைகளும் சாப்புடுதுக அத்னா பாத்தீங்கனா இப்ப என்னென்ன வந்து ஒ ஒடல்நிலை பாதிக் கிதுங்குறதே தெரியாத அளவுக்கு நெறைய சீக்குக வருதுங்க அத்னால நீங்க என்ன பண்ணுனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லயே வந்து ஒரு நல்ல சத்துள்ள பொருட்களா உணவு பொ பொருட்கள பாத்து தேர்ந்தெடுத்து நாம செஞ்சு குடுத்தோம்னா கொழந்தைகளுக்கு வந்து நல்லதுங்க நீங்க பாத்தீங்னா அந்த காலத்துலலா காலைல பழைய சோறு சாப்புர்றவங்க இக்கு அதுல இருக்குற வந்து அந்த சத்துக்கள் வந்து இப்ப இருக்குற உணவுகள்ல வந்து இல்ல அப்டிங்கிறாங்க அதே போலதாங்க அந்த காலத்துலயெல்லா நெறைய ஆயிள்ளோட நல்லா இருந்தாங்க எந்த விதமான உடல்நிலை பாதிப்புகளும் இல்லாம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாங்க ஆனா இப்ப இருக்குற கொழந்தைகள பாருங்க சின்ன வயசுலயே வந்து கண்பார்வ கோளாறு அதிகமா வருதுங்க அது போக அ இப்பவே வந்து அனீமியான் சொல்றது அதாவ்து ரத்தொ குறைபாடு வருது கொழந்தைகளுக்கு நீங்க எங்க வேணாலு கூட்டிட் போய் மருத்துவர்கள்ட்ட கூட்டிட் போனோம்னால அதுக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னா கொழந்தை பு ஒரு சத்தும் கெடையாது ஒடம்புல ரத்தம் இல்ல கண்பார்வ கம்மியா இருக்குது ஆ அந்த மாரி ரத்த அணுக்கள் வந்து கம்மியா இருக்குது இந்த மாரிதா சொல்றாங்களே ஒழிய நம்ம அதுக்கு தகுந்த மாரி இந்த பாருங்க ஒண்ணு இல்ல இந்த காய்கறிகளல்லா நல்லா சத்துள்ள ரத்தம் ஊறக்கூடிய ச காய்கறிகள்லா நெறைய இருக்குது அந்த மாரியெல்லா வாங்கி குடுத்து சாப்ட பழகிக்கெணு கொழந்தைகள அதுனால அதுகளுக்கு வந்து வாங்கி குடுத்து சாப்புட வச்சி எப்டியாவ்து மெரட்டியாவ்து சாப்ட வச்சோம்னா தா இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் வந்து நல்லா இருக்கு நல்லா வாழ முடியு இல்லிங்களா
ஆமாங்க தினவுல உடலுக்கு ஆ தினமு காய்கறிகள சேக்கறதுங்காட்டிக்கி உடம்புல வந்து விட்டமினு தாதுக்கள் நாச்சத்துக்கள் நெறைய கிடைக்குதுங்க அதுவுமில்லாம நோய் எதிர்ப்பு சத்தியுமே நெறைய கெடைக்குதுங்க அனால காய்கறில வந்து ஊட்டம் பொட்டாசியம் இரும்புச்சத்து கால் கால்சியம் சத்து எல்லாமே இருக்குதுங்க அதே மாரி் ஓ அ வெய்ட்டுயுமே ஒரு நார்மல் இருக்கக்கூடிய உணவா நம்ம காய்கறிகள் செயல்படுத்தனு
ஆமாங்க அப்புறோ பாத்தீங்ன்னா இப்ப இருக்கிற கொழந்தைகளுக் பாருங்ளே ஆ மொதல்லேலா அந்த காலத்துலைலா நாமல்லா சின்ன பசங்களா இருக்கும்போது நாம சாப்ட்ட சாப்பாட்டுக்களே சத்து கெடையாது நம்ம முன்னோர்கள் சாப்ட்ட சாப்பாட்டுக்கு நாம சாப்ட்டதே சத்துக்கள் கெடையாது நம்ம வந் பிள்ளைளுக்கு நம்ம அதுவு குடுக்குறதில்ல பாத்தா அப்பெல்லா நல்லா ஓடி ஆடி வெளையாடுனாங்க நல்லா சாப்ட்டாங்க சத்துள்ளதா குடுத்தாங்க ஆனா இப்ப இருக்கிற குழந்தைக அதிகமா விளையாடமாட்டேங்குதுக பாத்தோனா சத்துக்கள் உண்டானது வந்து சாப்பிடுறக்கு குடுத்தோம்னாலே எனக்கு புடிக்கல வேண்டா அப்டிங்கிற மாரி பேசிட்டு போயிருதுங்க அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோ மெரட்டியாவது சத்துள்ள பொருள்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகள் வகைகள்லலாம பாத்தா பச்சையாவு சாப்பிட சொல்றாங்க அந்த மாரி சாப் பிடும்போது உடலுக்கு வந்து நல்லதுங்க இந்த பீட்ரூட்டெல்லா குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒடம்புக்கு வந்து நல்ல ரத்தோ ஊரு ஒரு சிலர் காலைல ஜூஸாவு குடிப்பாங்க நெறைய ஜூஸ் எடுத்துக்கிறது ம் பாத்தீங்னா இந்த கருகப்ல எடுத்துகிட்டோம்னா கருகப்பிள்ள வகைகள் பாத்தீங்கனா எப் எவ்வளோ நெறைய சத்துக்கள் இருக்குது அந்த மாரி எல்லா குடுக்கலா கொழந்தைகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இரும்புச்சத்து அ கல்சியம் சத்து நார்ச்சத்து நீங்க சொன்ன மாரி எல்லா பொட்டாசியம் இந்த மாரி எல்லா வகையான சத்துக்களு சேர்ந்து குடுக்கும்போதுதா அவங்களுக்கு வந்து நல்லா இண்ணு கொஞ்சோ பெருசாயி நல்லா வேலைக்கு போயி அ பாடுபடுறதுங்கிறதுக்கு வந்து கொஞ்சோ உடல் நில வந்து ஆரோக்கியமாவு இருக்கு நீண்ட காலத்துக்கு வாழ்ற மாரியும் இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க இப்ப வந்து கேரட்டு வெள்ரிக்காயி தக்காளி அ குடமுளகாய் முள்ளங்கி வெங்காயம் முட்டக்கோஸ் எல்லா பச்சையாவே சாப்பிட்லாங்க இல்ல இது வந்து கலவையா சாப்பிடுறதும் உகந்து இருக்குதுங்க ஆ அதே நீ இப்போ வந்த அந்த காலத்துல வாழ்ந்தவெங்கல்லா நூறு வயசு நல்லா இருந்தாங்க சொல்லுவாங்க இ என் சமீபத்துல எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டியே இருக்கிறாங்கங்க அவிங்களளுமே வயசாயிடுச்சுங்க ஆனா அவிங்க வேல இப்பவு அவிங்களே செஞ்சுட்டு த இருக்குறாங்கங்க அந்த எனக்கு என்னன்னா அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள் உதாரண இருக்குதுங்க
ஆமாங்க எங்க வீட்டுலமே ஒரு பாட்டிக்குங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க ஆனா அந்த பாட்டி வந்துட்டு உன்னு நல்லா ஆரோக்கியமா அதுக்கு இதுக்கு நடந்து போறது வர்றது எல்லாத்து கூட சண்ட பிடிக்கிறது எல்லாமே செய்வாங்க பாத்தா ஒடல்நிலை வந்து ந்து அவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கிறாங்க பாத்தா நம்மளுக்கு வந்து இப்பவே ஒடம்புக்கு முடிய மாட்டேங்குது கை கால் வலிக்குது அ கண்பார்வ கம்மியாகுது இந்த மாரி வந்து நெறைய பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலா அதனால என்ன பண்ணோணும்னா முடிஞ்ச ஞ்சளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகள் நாம பாத்து பாத்து குடுக்கணு பயிர் வகைகள் வந்து எப்டியும் தினமும் எப்டியாது எதாது ஒரு பயிர் வகையாவது அவங்களுக்கு வந்து அவிச்சு குடுக்கணு அப்டி சாப்லை னா மெரட்டி குடுக்கணு அப்புறோ பாத்தீங்ன்னா சாப்பாட்ட விட பழங்கள் காய்கறிகள் வந்து கொஞ்சோ அதிகமா சேத்தும்போது அவங்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கெடைக்கு அப்புறோ பழங்கள்ல வந்து நார்ச்சத்துக்கள் இருக்கிற பழங்கள் வந்து அதிகமா குடுக்கலா கொழந்தைகளுக்கு அப்டி குடுக்கும் போது என்ன ஆகும்னா அம் ம் காலையில வந்து ஒரு சிலருக்கு வயிறு கட்டிக்கு அந்த மாரி மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு எல்லாம்த்துக்குமே வந்து அந்த நார்ச்சத்துக்களுக்கு இருக்குற பழங்கள் வந்து ரொம்ப நல்லதுங்க அந்த மாரி குடுக்கும்போது அ ஆரோக்கியமாவு இருக்கு தினமும் ஏதாவது காய்கறிகள் சாப்பாட்ட விட காய்கறிகள் வந்து அதிகமா சேத்தி குடுக்கோணுங்க நீங்களும் வந்து கொழந்தைகளுக் க்கு நல்ல ஆரோக்கியமான உணவ குடுங்க அ நாங்களு அதே மாரி கு குடுக்கா
சேரிங்க சேரிங்க ஏ சேரிங்க நாளை கூப்டுங்க